ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்கதானா உங்களோட கால் னா பரவால்ல என்ன ஞாபகோ வெச்சு கூப்புடுறீங்க
ஹா பரவாயில்லங்க நா அன்னிக்கு வந்தப்போ சரி கால்வலிக் கால்வலின் சொல்லிட்டே இருந்தீங்களா சரி திடீர்னு ஸ்ட்ரைக் ஆய்டிச்
அப்பிடீங்களா பாரு எடைல இவ்ளோ நாளா கூப்புடவே இல்ல மற ந்துட்டீங்கனு நெனச்ச
இல்லைங்க எல்லா கொஞ்சோ ஒர்க் பிஸிதாங்க அதனால தா வீட்லதுள்ள கொழந்தைங்குளுக்கு லீவ் ஆச் சுங்களா அப்புறோ கரெக்டா இருக்குது அதனாலதா பேசவே முடியல வேற ஒன்னோ இல்லைங்க
சொன்னே ம் எங்கீங்க அதே மாரிதா இருக்குது கால் வெளி விடவே மாட்டேங்குது
என்ன பண்ணீங்க ஹாஸ்பிடல் எதாவது போனீங்களா
ஹாஸ்பிட்டலுக்கு போற மாரி இல்லைங்க இது எ ன்னன்னா ஒரு கால் நல்லா இருக்குதுங்க ஒரு கால் வலியே இல்ல இன்னொரு கால் வந்து நல்லா வலி இருந்துட்டே இருக்குது ஒரு சில டைம்ல கொஞ்சோ நட ஜாஸ்தியாச்சுனாலு வலிக்குது நடக்காட்டினாலு வலிக்குதுங்க என்ன பண்றதுன்னா எந்திரிச்சு கொஞ்சோ தூரோ நடந்துட்டு வந்து ஒக்காறது இப்டிதா பண்றங்க
சரி சரிங்க எக்சைஸ் பண்ணுங்ளே கால்வலிக்கு கொஞ்சோ ஆயில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா நல்லெண்ணெயில முடக்கத்தா தழ கேள்விப்பட்டுருக்கீங்களா
முடக்கத்தான் கீறைங்களா கேள்விப்பட்டுருக்குறேங்க இங்க கிடைக்குமானு தெரிலீங்களே
எல்லா பக்கமே கெடைக்குங்க நம்ம அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்குறது இல்ல அது வந்து சின்ன எல்லா இழை எலைக்கு எலைமே மொலை இது ஆகோ வரும் இந்த ஏரியால தா இருக்குனு இல்ல எல்லா ஏரியாலுமே பாத்தீங்கனா முள்ளு செடிக்கு முள்ளு செடிக்கு பக்கத்துல சும்மா ஆமா இந்த எலைங்க இருக்கோ ஈஸியா கெடைக்கக்கூடிய கீரதாங்க இல்ல நம்ம சந்த போடுறாங்க இல்லைங்ளா வார சந்த அதுல கூட வெச்சிருப்பாங்க முடக்கத்தா கீர யெல்லா வாங்கி எண்ன க எண்ண காய்ச்சிங்க தேய்க்கலா காலுக் கு கொஞ்சமா போட்டு அப்புறோ சாப்புடவு செய்யலாங்க மிக்சில கலக்கி பாத்தீங்னா மாவாட்டுறீங்கல்லையா அதுல வந்து சும்மா கொ ஞ்சோ கசக்கதா செய்யணு ஒடம்பு நல்லா இருக்கோனுனா கசப்ப சாப்ட்டுதா ஆகணோ மருந்து நம்ம சாப்புடுற மாதிரிதா கொஞ்சமாதா கசக்கோ ரொம்ப கசப்புல்லா இல்ல
செரி சேரிங்க ம் காலுக்கு தேக்கலானு சொன்னீங்ல்ல அது ஓகே காலுக்கு தேய்ச்சுக்கலா சாப்படுறதா கொஞ்சோ பயமா இருக்குது
ஐயோ இது சாப்புடுற கீர தாங்க நீங்க நீங் உங்குளுக்கு தெரியறது இல்ல அதனால சாப்டோ நாங்களா அடிக்கடி சாப்புடுவோ எங்க பசங்குளுக்கு எல்லாமே குடுப்போ முடக்கத்தாங்கீல அப்புறோ பொறியல் பண்ணாலு என்ன பண்ணுவோனா வேற கீர கூட மிக்ஸ் பண்ணி இன்னா அவுங்க ஒரு சில டைம்ல வேண்டாம் பாங்க அதனால அந்த டைம்ல ஏமாத்தி பொரியல் கூட மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேங்க
செரி சேரிங்க முருங்கக்கீர வேணா நம்ம சூப்பு மாரி வெச்சு குடிச்சக்கலாங்க அது கொஞ்சோ ஈஸியா கெடைக்கு கோ அதுவும் நல்லதுதானுங்க கால்வலி சு நாதான் நார்மலாவே எலும்புகளுக்கு நல்லது இல்லைங்குளா முருங்கக்கீரல உம்
முருங்க கீர டெய்லியுமே சூப்பு குடிங்க அது வந்து ரொம்ப கீர போட்லைனா கூட கொஞ்சமா ஒரு கருவாப்பில அளவுக்கு போட்டுங்க தண்ணீல நறைய கொதிக்க வெச்சு அது ஈஸியான ஒர்க்கு சூப் மாரி வெச்சுங்க அந்த தண்ணிய குடு ச்சினு வெச்சுக்கோங்களே நீங்க எவ்வளவு டயர்டா இருந்தாலு ஃபிரஷ் ஆயிருவீங்க
என்ன மாரி செய்வீங்க சூப் எப்புடி செய்வீங்கனு சொல்லுங்க வெறோ தண்ணீல போட்டு கொதிக்க வைக்கறதுங்களா
இல்ல இல்லங்க நா சீரகோ போடுவங்க டைஜிசனுக்கு அப்பறோ வெள்ள பூண்டு போடுவாங்க குருமெளகு அப்பறோ கருவாப்பில் மல்லித்தல கொஞ்சோண்டு மேல மல்லிப் பொடி போடுவங்க
சேரிங்க சரிங்க ம்
நம்மள ஃபேமிலி் கலவானா நம்ம மத்தெல்ல போட வேண்டா இல்ல வேற எளில நொஞ்சோ கொஞ்சோ நெறைய வேணு அப்டின்னா ஆனியன் போட்லாங்க
க்ளான்ருந்தே நா என்ன செய்வேனா அ இது எல்லாமே போட்டுங்க மிக்சியில அரச்சிருவே ஆ ஃபஸ்ட் கொஞ்சமா வெங்காயம் பூண்டு சீரகம் மெளகு ஆ மல்லி போட்டு அரச்சுங்க ஒரு ஒரே ஒரு வரமொளகா போட்டு அரச்சு க அப் அப்டியே கொதிக்க வக்கிறதானுங்க ஆனா அந்த கீரய விடவு அந்த காம்பல இருக்கு பாத்தீங்களா அதுல ரொம்பவுமே சத்து இருக்குங்களாமா
அ சின்ன சின்ன காம்பு சொல்றீ
சின்ன சின்ன காம்புங்க ஆ அதுல எல்லா வந்து ரொம்ப சத்து இருக்கு அதுனால எலய மட்டுமே நம்ம பாத்து பாத்து பிரிக்கிறோ இல்லேங்ளா அப்டி பிரிக்க கூடாதுங்க சூப்புல போறதுன்னா அப்டியே அந்த பெரிய ஒரு இதா வரு இல்லைங்க ஒரு ப ப்ரான்ச் மாரி வருதுல்ல அது அப்டியே கட் பண்ணி ரெண்டா ஒடச்சு போட்டுங்க கீரய வந்து சாப்பற்றனாலு சாப்ட்டுக்கலா நீங்க சாப்டுவீங்களா சூப்ல போட்டா
ஆ சாப்ட்டுக்குவங்க எனக் கொஞ்சொ கொழுந்தா தா போடுவே அதுனால அத சாப்பற்ற மாரிதா போடுவே அதுனால சாப்ட்டுக்குவோ
ஓ சேரிங்க சரிங்க
நீங்க பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு குடுங்க நீங்களு இவ்ளோ வீக்கா இருக்குறீங்க நம்ம வீட்ல இருக்குற லேடீஸ் வந்து நம்ம நல்லா இருந்தா தா நம்மள பாத்துட்டு அவுங்க வந்து கொழந்தைங்க வீட்ல ஹஸ்பண்டு எல்லாருமே கொஞ்ச ஏக்டிவா இரு ப்பாங்க நம்மளே டல்லா இருந்தன் வைங்ளே அவுங்க நம்மள பாத்து அவுங்க னத விட டல்லா ஆய்
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க இந்த ஒரு வாரமாவு எனக்கு அந்த மாரிதா இருக்கு பாவொ பசங்களுக்கும் பாக்கும்போதல்லா கால் வலிகிதுடா அமுத்தி விடு அமுத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்குறே அவுங்களுக்கு சங்கடமா தான இருக்குங்க
ஆமாங்க நம்மளே நல்லால்ல நல்லால்லனு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆய்ருவாங்க அப்சட் ஆய்ருவாங்க
ம்
கவனம் பூரா அம்மாக்கு ஒடம்பு சரில்ல அம்மாக்கு ஒடம்பு சரில்லனே இப்ப தோனு
பாக்கலாங்க நீங்க சொன்ன ஒரு மெத்தடு நல்லத்தா முடக்கத்தான் கீரை நாளக்கி சந்த போடுவாங்க எங்க ஊர்ல கெடைக்குங்க போய் வாங்கீட்டு அ செஞ்சு பாக்கலாங்க
நீங்க சாப்ட்டு பாருங்க நீங்க அன்னைக் அப்பறோ பாத்தீங்கன்னா வாரோ வாரோ வாங்கி சாப்டுவீங்க அந்த மாரி நல் நல்ல ஒரு ஹெல்த்தியான கீர தா ஒங்களுக்கு ஆல்ரெடி எ தெரியாது அப்பறோ பாத்தீங்கன்னா இது சாப்பல் அங்க பெரண்ட கெடைக்குமா ஒங்க ஏரியால
ம் பெரண்டை கெடைக்குங்க பெரண்டை ஈஸியா கெடைக்குங்ளே ஷ
பெரண்டைல்ல செஞ்சுருக்கீங்ளா
சட்னில போட்டுருவங்க பருப்பு சட்னி செஞ்சாலு போடுவே தக்காளி சட்னி செஞ்சாலுமே அதுல போடுவங்க அந்த அடிக்கடிதா செய்றது இல்லைங்க அடிக்கடி செய்யறது இல்லைங்க அதுதா பிரச்சன எப்பயாதுதா செய்வே
செரிங்க
அடிக்கடி சேத்திக்கணு கரெட்
எல்லாருமே நெனைக்கிறோங்க அடிக்கடி சாப்டணுனு ஆனா எல்லாருமே என்ன பண்றன்னா சோம்பேறித்தனோ எல்லாத்திக்குமே இதல்லா வாங்கி அத ஒர்க் ஜாஸ்திங்க எதது ஒர்க் அதிகமோ அதல்லா ஹெல்தின்னு நெனச்சிக்கோங்க
ஆமாங்க ம்
பெரண்ட வாழத்தண்டு வாழப்பூ இதல்லா ஒர்க் அதிகோ பட் அதல்லா வந்து ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது
வாழத்தண்டெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது ஒர்க்கு அதிகோனாலா சொல்ல மாட்டே வாழத்தண்டு வந்து எனக்கு செய்யறக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு அது ஈஸியா செஞ்சுக்லாங்க ம் எங்க ஊர்ல ஆனா இந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுதா கெடைக்குதுங்க அசந்தையில போனா மட்டுந்தா அந்த ஐட்டோ வந்து கெடைக்கு மத்த நாளெல்லா கெடைக்குமா கெடைக் மாட் டகிதுங்க அது கொஞ்சோ தள்ளி போனு ம் பொறியல் பண்ணணும்ங்ளா அதுல
வாழப்பூ வட சுடலாங்க அப்பறோ வாழப்பூல வந்து பொரியல் பண்லா கொஞ்சோ எக்கு ரெண்டு ஊத்தி அந்த கொழந்தைல்ளுக் குடுக்கும்போது எக் எக்கு ஊத்திட்டோன் வெச்சுக்கோங்க அந்த கசப்பு தெரியாது சாப்ட்டுக்வாங்க நல்லா
அதுல எனக்கு ஒரு டவுட் ருக்குங்க வாழப்பூவுல மேல இருக்கற்த மட்டுந்தான எடு தெடுத்து நம்ம பண்ணும் போது பெரிய பெரிய பூவா கெடைக்குது மறுப்டி உள்ளூக்குள்ள போக போக குட்டியாயிருமேங்க அத உறிக்கவே முடியாதே உள்ள இருக்கதெல்லா க்ளீன் பண்ண முடியாதுல்ல
இல்ல முடிஞ்ச வரைக்கி கப் க்ளீன் பண்ணக்கூடிய இத வந்து பெருசா இருக்கறதெல்லா பண்ணிலா ரொம்ப குட்டியா ருக் கறத வந்து ஆ முடிஞ்ச வரைக் எடுக்லாங்க அப்றோ இல்லேன்னா அப்டியே கட் பண்ணி போட்டுக்லா
ஓஹோ அப்படி சாப்ட்டா ஒண்ணு தப் ம் வயித்வலில்லா வராதுங்ளா
ஒண்ணு இல்லைங்க அதெல்லா ஒண்ணு வராதுங்க ம் பயந்தாங்க எல்லா மனசுல எல்லாத்துக்
அந்த கூம்பு வரைக்கு ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்குவீங்ளா
ஆமாங்க ரொம்ப பண்ண முடியாது விட்ருவேங்க
செரிங் செர்
ரொம்ப கே இது சிறுசாயிடுச்சின் வச்சிகோங்க கொஞ்சோ கஸ்டமா இருந்ச்சினா விட்ருவே இல்லேன்னா ஓரளவுக் பெரிய பூவெல்லா போட்டுக்கலா
வாழப்பூ நா வாங்குனா என்ன செய்வேனா ஆ கள்ளப்பருப்பு ஊற வெச்சுங்க பருப்ப கட் அந்த பூவ கட் பண்ணி போட்டு வட சுட்டுறதுங்க வாழப்பூ வடைங்க வாழப்பூல ம் பொரியல் நா பண்ணதில்ல
செரிங்
ம் கள்ளப்பருப்பு போட்டு அரச்சிங்க நார்மலா வட சுடுவோ இல்லைங்ளா பருப்பு வட அது கூட வெங்காயம் போடுவோ மில்லைங்ளா அந்த எடத்துக் பதிலா இந்த பூவ வந்து பொடி பொடியா கட் பண்ணி கட் பண்ணி
ஆனியன் போட வேண்டிதில்லைங்ளா
ங்க ஆனியன் போட்றத்தா
செரிங்க
பூவ இது இப்போ இது ரெண்டு தடவ வெச் செய்வேங்க
செரி செரிங்க நானு ட்ரை பண்ணி பாக்குறே நாங்க வடை எல்லா அதிக்மா போட்டதில்ல ஆயில் ஃபுட்டுன்னு ம் பொரியல் தா நெறைய டைம் பண்ணிருக்கோ
நல்லா இருக்குங்க இது கொஞ்சோ நம்ம இப்ப பூவ வந்து எதோ ஒரு வகையில சேதிக்கணுன் நெனைக்கும் போது தா இந்த மாரி பாத்த ஏனா அ பொரியல்ல நா இன்னு போட்டதில்ல நீங்க சொன்ன மாரி நா ட்ரை பண்ணி பாக்குறேங்க எக்கு உள்ள போட்டோம்னா நல்லருக்குல
ஆமாங்க ஆனால அது வெந்ததுக்கு அப்புறந்தா போடோன் நீங்க மொதல்யே போட்டீங்னா பூ வந்து வெந்து கெடைக்காது இது மட்டு முட்ட எக்கு மட் டு சீக்கிர வெந்துரோ கடைசிய நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புற தண்ணி ஊத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புற எடுத்துட்டு நல்லா பாத்துட்டு தா வெந்துருச்சான் பாத்தட்டு தா அப்பறோ கடசிய எக்கு ஊதோனோ
செரிங்க அதாவ்து தேங்கா பூ போட்ற எடத்ல இத போட்டுக்கணுங்கிறீங்
ஆமா தேங்கா பூ மாரி இதையு போட்டுக்லா தேங்கா பூ வேனாலு கொஞ்சோ சேத்திக்கலா ஏன்னா கொழந்தைகளுக் அந்த தகுர் தெரியாம ரு க்கிறதுக்காகதா அப்படில் நம் பண்றோ நம்மல்லா சாப்ட்டுக்குவோ கசப் பா இருந்தாலு அவங்க சாப்பிட மாட்டாங்கில்லைங்ளா
முட்டைய வந்துங்க ஒடச் அப்டியே உள்ள ஊத்துறதுங்ளா இல்ல கலக்கி எதாவ் உப்பு மொளகத்தூள்லா கலக்கிட்டு உள்ள ஊ
இல்ல இல்லைங் நா ஏற்கனவே போட்ருப்போம்மாச்சி பச்ச மிளகா எல்லாமே போட்ருப்போ அதனால மு மட்டு நம் போட்டா போது
க அதுலியே வந்து உப்பு மெளகத்தூள்லா புடிச்சுக்கோங்ளா காரோ புடிச்சுக்கோங்ளா
அ புடிச்சுக்கோங்க
ம் ம்
ஒருத்தருக்கு ஒவ்வோரு மாரி டேஸ்ட்டு பிடிக்கோ ஒரு சிலர் கரம் மசாலா போடுவாங்க மெளகா தூள் போடுவாங்க ஒரு சிலரு நா வர மொளகாதா மா அதிகமா போடுவே கலர் மாறிருங்களா மெளகாத்தூள் போடும்போது அதனால நா வர மொளகா தா அதிக பச்ச மெளகா இல்ல வர
வரமொளகா நீங்க வரமொளகாய் அந்த பொடிவவே வந்து நீங்க வீட்ல அரச்சுக்கோங்க அதா நல்லது
ஆமாங்க எங்க கொஞ்சோ இதா இருக்கு இப்ப இந்த டைம்ல அரைக்க முடியுல இல்ல நானோ அப்டிதா வாங்கி அரச்சிக்குவோ மல்லி மெளகா இதுல வாங்கி அரச்சிக்குவோ ராகி கோதும
சும்மா அதுல வேல ஒண்ணு கெடையாதுங்க சும்மா வெச்சு காய போடுறதுதானுங்களா ஏன்னா கடையில பேக்கெட்ல வாங்கணும்னு வெச்சுக்கோங்க சரியான காஸ்ட்லி வேற உள்ள என்ன கலப்படம் பண்ணாங்கன்னு தெரியமாட்டேங்குது
கண்டிப்பாங்க
நா ஒரு கிலோ ஆ முன்னாடி ரொம்போ வருஷத்துக்கு முன்னாடி அரச்சிட்ருந்தேங்க அதுக்கப்புறல இப்போ பேக்கெட்ல அப்படியே வாங்குறதாங்க பாக்கலாங்க இனிமேதா அதெல்லா அரைக்கலானு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது
செரிங்க
அத அரச்சுக்கலானு பாக்குறேங்க
செரிங்க நீங்க வாங்க போனீங்க எனக்கு கொஞ்சோ சேத்தி வாங்கிருங்க வர மொள காயே எல்லா உங்களுக்கு ஏரியால அந்த ஏரியால நல்லா கெடைக் செரிங்க செரிங்க கொஞ்சோ பா பால் அடுப்புல வெச்சிரு க்க இருங்க நா கால் பண்றே
ஆ செரிங்க செரிங்க ம்